ஹலோ மேடம்
ஹ ஹலோ வணக்கம்
வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்க மேடம் சாப்ட்டீங்களா
ஆ நா இன்னு சாப்பிலங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டமா
ஆ எனா என்ன டிஃபன் இன்னிக்கி காலை பொழுது உங்களுக்கு எப்டி போச்சு
காலையில நா எதுவு சாப்பிடல ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டு வந்துட்டேன் வேலைக்கி இன்னைக்கி பிரதோஷன்றதுனால எதுவு சாப்டமாட்டே
என்னது
ஜூஸ்ஸு லெமன் ஜூஸ் குடிச்சங்க கால்லே லெமன்ஜூஸ் லெமன்ஜூஸ் ஆம்மா லெமன்ஜூஸ்ஸுக்கூட கொஞ்சொ பணங்கற்கண்டு சேர்த்து நீராகாம மேர் அப்டே ஒரு பதன மேர் குச்ட்டுவந்துட்டே அதுக்கப்றோ அவ்ள்தா வந்துட்ட ஆஃபீஸ்க் வந்து சேரிம்மா நீங்க லாஸ்டா என்ன மூவி பாத்திங்க
இங்க கா நா லாஸ்ட்டா மூவில்லா எனக் அவ்ள இன்ட்ரெஸ்ட் இல்லங்க லாஸ்ட்டா மூவீன்றது நா கடஸ்யா பாத்தது வந்து பாத்தீங்ன்னா பாபு பாகுபலிதா பாத்தன் நெனைக்கிற அதுக்கப்ற ஒரு மூவி பாத்த ம் ஆனா பேரு டக்குன்னு ஞாபக வர்ல உங்களுக்கு சினிமால்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்குங்களா
அப் அப்ப ஃப்ரீயாருப்பப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸோட போறப்ப பாப்ப சோ சின்மா போவே அப்பில்லா அமேசான்பிரைம்ல வந்து இந்த வெப் சீரிஸ்ஸு அதுமேர்லா டோ இது பன்னிருவோ டவுன்லோட் பண்ணிட்டுவ்ந்துருவோ வீட்ல
சேர் சேர் இந்த ஜாப்னீஸ் சீரியஸ்லாருக்குமே அதெல்லா பாப்பீங்ளா
அந்த சைனீஸ் சீரியஸ்லா பாக்க மாட்டன் மோஸ்ட்லி இந்தியன் சீரியஸ் இந்தியன் வெப் சீரியஸ் மட்டு பாப்ப
சேரி சேரி மோஸ்ட்லி கேர்ள்ஸ் இந்த ஜாப் ப்னீஸ் சீரியஸ் அதெல்லா பாப்பாங்க
ஆம்மா
ஆம்ம ஆம்மா
அத நா பா்த்துருக்க இப்பக்குற பெண்களுக்கெல்லாமே வந்து ஜப்பனீஸ் அந்த சைனீஸ் வரா மரி ப இதெல்லா புடிக்குது நா வந்தூ இந்தியன்ஸ்ல இந்தியனுக்க இதுல வெப்சீரிஸ் த்ரில்லிங்கு அந்த மூவிங்கு அது மெரியா க்ரைம் திரில்லாராருக்கறது இதெல்லா பாப்ப எங்கமோ அதா இண்ரஸ் பதிக்கி அந்த மைஸ்ரிஸ் மைத்தில்லர்ஸ்னு சொல்லுவாங்கில்லியா அது மாரி சில மூவிஸ்லாம் புடிக்கு எனக்கு இப்ப இப்ப கூட ரீசண்டா வந்து இந்த இந்த நெறைய படங்கள் பாத்துருக்க நெறையாவே நல்ல ஒரு கலாச்சா இந்தியனுக்கு இது பண்ணுப இது வெப் சீரியஸூ இந்தியால வந்து ஐஜாக் பண்ற இது இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி சொல்ற மாரி அதுக்கப்புற கேஷ்மீர பத்தி கேஷ் மிரு காஷ்மிரு க்ரைம் ஸ்டோரிஸ்ன் ஒரு படம் பாத்த அதுல்லா வந்துந்த அதுமாரி சில மூவிஸ்யெல்லா பாத்த நாட்டுக்கு அதுலால இ இத்து நம்ம ஒரு காஷ்மீரில் எவ்ளோல்லா கஷ்டப்பட்ருக்காங்கப் போ ஒரு இந்துக்களுக்கு அங்க நடக் குற ப்ரச்சனையல்லா பாத்த அந்த மாரி இருந்துச்சுன்னா நல்லா பாப்ப நானு நெறைய பாப்ப அ ஃபேமிலியோட போமாட்ட ஃபேமிலியோட எங்கம்மால்லா சின்ன வய்சுல கூட்டுப்போனது ஒரு காலத்துல எல்ஞாபருக்குது சின்ன வய்சுல அஞ்சுருவா டிக்கெட்டு ரெண்ட்ருவா டிக்கெட்டடுத்து அந்த டிக்கெட்ல வந்து ஒரு பாவு அந்த ஒரு படமே வந்து ஒரு ஒரு மாசொ ஓடூ அந்த தேட்டருல்ல
ஆம்மஆம்மா உண்மதா உண்மதா
அப்ப நைன்டிஸ்லருக்கும்மோது அந்த படல்லா பாக்கும்போது இங்கர்ந்து நடந்தே போனு ஒரு மூனு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்ரு நடந்தே போவு எங்கப்பா நானு எங்கப்பா நானு எங்கம்மா எங்கண்ண நாலு பேரும் ஒன்னா ஒரு படத்துக்கு போவோ அது அப்புற ஸ்கூல் மூலிமா படத்துக்கிட்டு போவங்கில்லியா அந்த வெக்கேஷன் டைம்ல அந்த என்டர் டன்டைம்ல இன்னு நல்லாருக்கு எனா பசங்களோட பசங்களா போவோ பக்கத்துல ஒரு எதோ ஒண்ணு வாங்கி பாக்கெட்ல கொட்டிகினு மல்லாட்டுக்கிற எதோ எடுத்து வாய்க்குல கொட்டிகினு தின்னுக்கினே நடந்து போவோ
அ ஆமாமா உண்ம
ஒடம்புக்கு எக்சைஸ் பண்ண மாரியாச்சு என்டடெய்ன்மென்டாச்சு இநத மாரி எங்க வீட்ல அப்பல்லாருந்துது அதுமார்ல்லா
ம் இப்ப அந்த காலத் த்து இப்ப சினிமாக்கும் இப்ப இந்த காலத்து சினிமாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு அந்த காலத்துது ரொம்ப பிடிச்சிருக்கா இல்ல இந்த காலத்துது ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன மாரி நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த காலத்து
அந் ஆமா ஏன்னா அந்த காலத்துல ஒரு படம் வர ஒரு பே ஒரு படத்துக்கு இன்னொரு படம் வர கேப்பே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கும் ஏனா இப்ப ரஜினி படம் இப்ப காமராஜன் ராமராஜ் படம் இந்த கரகாட்டக்காரல்லான் ஒரு மூணு மூணு வருஷம் வெற்றிகரமா ஓடுச்சுன் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு படம் வந்து அப்போ வந்து ஃபமிலியால் அங்கீகரிப்பட்டது அப்போ வ என்டர்டென்மெண்ட கெடையது என்டர்டையமெண்ட் முழுக்க முழுக்க சினிமா மட்டுந்தா இருந்தது பொழுதுபோக்குன்னுனால சினிமா மட்டுந்தா ஏன்னா ஃபேமிலியோட வெளியில போறதுதா அப்போ அப்டி இருந்த காலகட்டங்கள்ல மூவி வந்து அந்த பர்டிகுலரா அந்த கிராமத்து இப்ப பாரதிராஜாலா எடுத்துங்க அவர்ல்லா வந்து அந்த கிராமிய கிராமத்த தொட்டு வந்த படத்ததா எடுப்பாரு அதிகமா
அந்த கிராமிய காட்சிகள கண் நம்ம என்ன சொல்றது ரியலிஸ்டி க்காவே இருக்கிற மாரியே நம்போ நாம்போ அது கூடவே ட்ராவல் பண்ற மாரியே இருக்கு சில ஸ்டோரிஸ் எல்லாமே
ஆமா கிராமத்துல இப்டி ஒரு கலாச்சாரங்கள் இருக்குது நம்போ அவுங்க கிராமத்துல கலாச்சாரங்கள் ப்பல்லாம் இருக்குறாங்க அப்டிங் ஒரு மக்கள் இப்போல்லா அந்த காலத்தில மூட நம்பிக்கைல இருந்துருக்காங்கனா அந்த காலத்தில இததானே சொல்லியிருக்கறாங்க
ஆமா நீங்க சொல்றது உண்மதா அந்த காலத்துப் படத்தில வந்து ஒரு நல்ல கருத்து இருக்குன் கருத்து இருக்குன் ஏதாச்சு ஒரு ஒரு மாரலு ஒரு மாரல் ஸ்டோரி சொல்றா மாரி இருக்குன்
ம் ம்
அம் நல்லா நல்ல நகைச்சுவையு இருக்குன் எல்லாமே கலந்துருக்குன்
ஒரு குடும்பத்துக்கு விட்டு குடுத்தல் எப்டி போறது குடும்பத்துக்குள்ளயிருக்க ப்ரச்சனையெல்லா எப்டிலா சுலபமா எப்புல்லா சுமூம்மா தீர்த் க்குறாங்க அந்த காலத்துல உன் குடும்பத்துல ப்ரச்சனைகள் இருக்குன் ப்ஃ ஊருக்குள்ளியு ப்ரச்சன ஜாதிகள் சம்பந்தப்பட்டது ஏதேதோ வர்லா அத பத்தி நமக்குத் தெரியவருன் இத பத்தனா ஒரு கலாச்சாரங்கள பத்திதா படங்கள்லா இருந்துது மூவி அந்த காலத்துல ஒரு எழுத்துலியோ ஒரு ஆடம்பரமு பாட்டுகள் வந்து அந்த காலத்துல வந்து ரியலாவுரு பாட்டு ஒரு ஒரு கணவன் ஒரு ஒரு காதலியோ பாட்ற மாரியோ அப்பில்லா பாட்டு இருந்தது ஆனா இந்த காலத்துல பாட்டுகள் வந்து வாய்க்கு புரிதோ இல்லியோ
ட்டு வரிகள் வந்து வாய்க்கே புரிலே வ வந்து ஒழுங்காவே இல்ல நல்லாவே இல்லன் சொல்லலான் அந்த கால்த்து பாட்டுகள் இன்னுமே வந்து நல்லா என்ன சொல்றது அந்த எதுகை மோனை நயம் அந்த மாரி நல்லா ரைமிங்கா நல்லாருக்குன் ஒரு கருத்துள்ள பாட்டா இருக்குன் இந்த கால்த்துல பாட்டே ப்பு வேட்சே ஃபர்ஸ்ட் புரில
ம் ம்
திட்ற மாரிலா பாட்டு இருக்கு
கண்டிப்பா நம்ம அந்த அந்த இப்ப சில விஷயங்கள்ல இப்ப பாடம்போ சைனீஸ்ல அது வேற மீனிங்கா இரு க்கு இப்ப அந்த மீனிங் வந்து ஒரு பாட்டா பாடி தம் பா இந்த இந்த தமிழ்ல வந்து அது ஒரு மீனிங்கா எடுத்து பாட்றாங்க அது மாரி பாட்டு கவிஞர்கள்லா இப் ப அந்த காலத்துல கவிஞர்கள் மாரி இந்த காலத்து கவிஞர்கள் பாட்ட வந்து எழுனா நல்லா இருக்குனு என்னுடைய கருத்து
அதே மாரி ஆமா உண்மதா நீங்க சொல்றது உண்மதா அதே மாரி பாத்தீங்னா அ ந ந நேர்ல நடக்றதா சினிமாவா எடுக்றாங்க ஆனா சினிமாவ பாத்து சில பேர் என்ன பண்றாங்க அதே மாரி சில வந் து அ கொள்ளையோ கொலையோ பண்றாங்க அதுக்கு கொஞ்சோ வழி வகுக்கற மாரி இருக்கு இப்ப வர சினிமாக்கள் வந்து இந்த காலேஜி கட்டு அடுச்சிட்டு வெளிய போறது இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்ளுக்கு அது கொஞ்சோ வழி வகுக்குறா மார்ருக்கு
அதுவம்மா வன்முறைய தூன்ற மாரியு இருக்கற்து வ பசங்கள்டியு ஒரு சில விஷியங்கள்ல வந்து க்ரைமு நீங்க சொல்ற மாரி சில குற்றங்கள் குற்றங்கள்ல நடக்கு ஈடுபடியுமான படங்கள்ல எடுக்குறாங்க
ஆமா ஆமா
ம் அவுங்க என்னா நனைக்கறாங்கனா நீங்க நடக்கறத நாங்க படமா எடுத்து காட்றோன்ற மாரி அவுங்க சொல்றாங்க
அவங்க படமா எடுக்குணு இன்னொன்னு அவங்க வந்து பாப்புலர் ஆகணு அது தா வந்து இதா இருக்கு
ம் ம்
இப்ப இந்த பொன்னியின் செல்வன்லா எடுத்துக்கிட்டோனா ரொம்போ நல்லது வரலாறு கதைகள் வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷ்னு கொஞ்சோ பாக்கற மாரி இருக்கு ஆனா அந்த பு பொன்னியின் செல்வன்ல இருக்கற மாரியே ஒன்னு கத இல்லன்னு சில பேர் சொல்றாங்க
கண்டிப்பா
ஆனா அது கொஞ்ச தெரியுதுல ஓ இவுங்க இந்த சோழன் இருந்தாங்க இப்பிடி இருந்தாங்கன்னு அப்டியாச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்கள வரலாற பத்தி இந்த மாரி கதைகளா நம்ம ஊக்குவிக்கலா
கண்டிப்பா இப்ப மகாபாரதனு மகாபாரதோ இதிகாச தொடர்கள் எல்லா நம்ப டி வில பாக்குறோ எல்லாமே பண்றாங்க ஆனா இதிகாச தொடர்கள் யாராவது இப்ப விரும்பி பாக்கறவங்களா நம்ப நம்ப நைன்டீ‌ கிட்ஸ் எயிட்டி கிட்ஸோட முடுஞ்சு போனது தா
ஆமா உண்மதா உண்மதாங்க
இப்ப இருக்கற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த இதிகாசங்கள் மகாபாரதபத்தர மகாபாரத்துல வர கதைள பத்தியோ அதுல வர கேரக்டர்கள பத்தி தெரியுமான தெரியாது யாருக்குமே தெரியாது த்ரௌபதினா யார்
அவுங்க வந்து அந்த கேரக்டர வந்து கிண்டல் அடிச்சிட்டு போறாங்க
ம் ம்
ஆ ஏ அவுங்க இந்த மாரி பண்ணாங்க இந்த மாரி பண்ணிட்டு ப வேண்டியது தான அவுங்கள யார் அப்படி இரு க்க சொன்னாங்க
ம் ம்
சொல்லிட்டு மின்னல்லா வந்து படிதாண்டா பத்தினி வந்து அ சீதை அந்த மார்லா சொல்லுவாங்க சில வேர்ட்ஸ் பேரெல்லா சொல்லி சொல்லுவாங்க
ஆ கற்ப்பு நெறி தெரியவாத பெண்கள்லா இருந்தாங்க
ஆமா இப்ப என்ன சொல்றாங்க அவுங்கள யார் படிதாண்ட சொன்ன ஜம்ப் பண்ட்டு போ வேண்டிதான அவுங்கள யார் அப்டி இருக்க சொன்னான் சில பேர் கேளியாவு பேசறாங்கன்ற நானு
அதுதா சொல்ல வரேன் இதிகாச தொடர்கள் இப்பல்லா இருந்தது இதிகாசங்கள் மகாபாரத திருக்குறள்ல இருக்கிற க கருத்து கல வந்து பசங்க இப்ப படிக்கிறது இல்ல நா சொல்ல வரே திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது மூணுக் குறள்கள்ல எல்லா கருத்துக்களுமே அடங்கியிருக்குதுன்னு சொல்றாங்க
ஆனா ஒவ்வொரு கருத்துகளு பொண்ணானது
கண்டிப்பா
அவர் அப்பவே வந்து ஆ ய் அ ஒழுக்கத்த பத்தி கல்விய பத்தி இல்லறம் கற்பு நட்பு இத மாரி எல்லாத்துக்குமே வந்து எவ்ளோ அந்த காலத்துலே அவர் வந்து எல்லாத்துக்கு விளக்க உர குடுத்து இப்டி தா இருக்கு இப்டி இருக்கு அப்டி இருக்குன்னு அவரு அனுபவத்துல சொல்லிருக்கறது வந்து ரொம்ப நல்ல விஷ்யோ
கண்டிப்பாக அததா நானு திருக்குறள படிக்கிறத ஊக்குவிக்கணு சொல்றே மக்கள் வ பசங்கிட்ட வன்முறைகளை வந்து வன்முறை என்பது ஒரு தவறான இது அத யூஸ் பண்ணாதீங்க படம் பாக்கறது ஒரு என்டடெயின்மென்ட் மட்டுந்தா அத வந்து வாழ்க்கையா எடுத்துகொள்ளா கூடாதுன் சொல்லணு
அவ்ளோதா அவ்ளோ படம் பாத்தோமா ஒரு சிரிச்சோமா ஓகே இனிமே இந்த மாரி பண்ண கூடாது நாட்ல இப்டி நடக்குது நாம கொஞ்ச முன்னெச்சரிக்கையா இருக்கணு அப்டி அப்டி ஒரு தாட்ல எடுத்துக்கிட் தா வரணு அதே மாரி நாம்பளு சைக்கிள் ஓட்ணு அதே மாரி அவ பறக்கறானா நாம்ளு அ தே மாரி பறக்கணுன் பறக்கலாமா
ஆமா அது வந்து அதா சொல்றேனே அவுங்க வந்து அந்த கல அவுங்க வந்து அந்த ந அந்த கேரக்டாரா கொஞ்ச நேரோ வாழ்ந்துட்டு அந்த ப பணத்த சம்பாரிச்சுட் போயிடுவாங்க ஆனா அதுக்கப்றோ அவுங்க பர்சனல் லைஃப்ல போனா அவு பர்சனல் லைஃப் ஏத்த மாரி மாறிடுவாங்க
ஆமா உண்மதா உண்மதா
அதே மாரி நம்புளு பத அந்த கதைய ரெண்டு மண் நேரோ படம் பாக்காரமா ரெண்ர மண் நேரோ அந்த படம் பாக்கறமா அந்த கதையோடப்ப இருந்துட்டு படத்த பாத்துட்டு வெளில வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாரி நம்ப கழ நம்ளுடைய குடும்போ சூழ்நிலை கருதி என்னென்ன பண்ணுமோ அத பாக்க போயிர்ணு ஒரு ஹீரோ எப்டி நடந்த அந்த ஹீரோ மாரி நம்பாலு மாறிடக்கூ ஹீரோ மாறி மாறிட கூடாதுன் நெனைக்கணு ஹீரோனி இப்டி இருந்தாங்க கதநாயகி அப்டி இருந்தாங்கனா அந்த கதாநாயகி என்னாகு கதா மாரி நம்புளு இருக்கணு நம்ம வாழ்க்கை நடக்கணு நமக்கு கதாநாயகி நமக்கு திரும் சினிமா நடக்கற மாரி நம்மளுடைய மேரேஜ் நடக்கணு நம்முடைய கலாச்சாரோ நடக்கு நம்ம வாழ்க்க பூரா அப்டியே நடக்கணு நெனச்சா அது நடக்காது
ஆ நடக்காது நடக்காது உண்மதா உண்மதா ஆமாங்க ஒரு படம் கூட பாத்தீங்கன்னா இப்ப சரத்குமாரு தேவயானி அவுங்க வந்து வாடக வீட்ல இருக்கிறாங்க அவுங்க எப்டி சொந்த முயற்சியோட தம் பசங்களோட ஹெல்ப்போட ஒரு புது வீடு கட்டுறே இது இந்த மாரி படத் ல்லா மிடில் க்ளாஸ் பாசங்களுக்கு ஒரு ஊர் ஊக்குவிக்கிரமா இருக்கு நம்மளு வீடு கட்டணு செய் என்ன இப்டி சேமிச்சு வெக்கணு பண்ணணு
கண்டிப்பா அது மாரி சில படங்கள நம்ம என்டர்டெய்ன்ம அத வந்து ஊக்குவிக்கணு மக்க மக்கள இப்ப அது மாரி ஃபேமிலி படங்கள் ஃபமிலியோட ரியாலிட்டிக்காக உக்காந்து பாக்கற படங்களு இருக்குணு இப்போ வந்து படங்கள்ல வந்து பேஃமிலியோட பாக்க முடியுமான் கேட்டீனா சில படங்கள் பாக்க முடியாத சுழ்நிலைகள்லா மக்கள் வந்து
உண்ம தா உண்ம
கலாச்சாரங்கள் மாறிக் கொண்டு இருக்குது அதனால இப்ப ஃபேமிலியோட போய் படம் பாக்கறளவுக்கு மக்கள் வந்து அந்த படத்த விரும்பணு இந்த ஃபேமிலி படமா இருக்கிற மாரி படங்களை தயாரிச்சா நல்லாருக்குணு எனக் கருத்துமா இதுல வேற எதாவது நீங்க சொல்லணு நெனச்சா சொல்லுங்க
இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூ நீங்க சொல்றது வந்து பத் பாத்தீங்கனா நூத்துக்கு நூறு வந்து உண்ம உண்மையான விஷ்யோ ஒரு நம்ப எதுக்கு வந்து சினிமாக்கு போறோ ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகத்துக்கு தா போறோ அது வந்து நல்ல விதமா இருந் துச்சுன்னா நல்லாருக்கு அது வன்முறய தூண்டுற மாரி இருந்தா அது வந்து இன்னு இதா தான இருக்கு
கண்டிப்பா அதால நம்ம படங்கள் பாக்குறப்ப இப்பக்கிற இப்ப நம்ம பசங்களோட அந்த படங்கள ஒன்றி பாக்குற அந்த மாதிரி பட த்த கண்டுபிடிக்கணு அதே மாரி பாட்டுகளும் இன் இன்றைய நடைமுறைக்கு தேவையானத ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்தினா நல்லா இருக்கு மாடர்ன் வ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ச யூஸ் பண்றாம அந்த காலத்த கவிஞர் வாலியோ கண்ணதாசன் இயற்றிய பாடல்களோ இல்ல அந்த விவேகா இயற்றிய படங்களோ வைரமுத்து எழுதின பாடல்கள் போன்ற வரிகளையே பயன்படுத்தி எழுதன்னு நா நெனைக்கிறேமா
ஆ நன்று நல்ல விஷ்யோ நன்றி நன்றி நன்றி
நன்றிங்க தேங்க் யூ
நன்றிங்க
உஹ